ஹலோ
அங்
கேக்குது கேக்குது உனக்கு கேக்குதா ஆ
கேக்குதுடா மச்சி
சாந்தாப்பட் வேற ஆ சாந்தா வேற கூப்ட்டா இப்போ அதுதா போயினுக்கிற வீட்டுக்கு
எங்க
வீட்டுக்கு வீட்டுக்கு போறே கூப்ட்டா வரானு போன் பேஸ்றது இல்ல அவ வீட் ட்ல இருக்குறே நா
ம் ம்
சும்மா உக்காந்துருப்போ எதுனா வாங்கினு வருவா எதுனா அடிக்க வேண்டிதா
நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாமே அது தாண்டா வேல லீவுல்லா வுட்டானா வச்சிக்கோ காலேஜி காலையில போன்னனா அட்ச்சுனு மறுபடியு மதியானோ சாப்பாடுக்கு போவே
ஆ
மறுபுடியு சாப்டு முடுச்ட்னா
ஆ
மறுபடியு பொயிட்டு கொஞ்ச நேரகழிச்சி சாயந்திரமா அட்ச்சுட்டு அவ்ளோதா போய் ஜிம்முக்கு போய்டுவே அவ்ளதா
மேதுடா மச்சா டேய்
ஆ
இந்த அளவுக்குடா மாச்சா அடிப்ப இந்த அளவுக்கு அடிப்ப
என்னாப் பண்றது அதுக்குதா அடிக்காதிங்கடான்றே உங்கள அடிக்க ஆரம்பிக்காதீங்கடான்றே
மச்சா நீ் ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா கரெட்டா மாறிடுவடா
ஏ லவ் பண்ண ஆரம்பிக்கிறது பெருசு இல்லடா எனக்கு தோணுல எனக்கு தோண்லையே
ம் லவ் பண்ணே அப்ப உனக்கு எதோ பிரச்சன இருக்குதுறா
வாழ்க்க தான்டா பிரச்சன
வாழ்க்க தா பிரச்சனையா
இந்த வாழ்க்கைக்கு நடுவுல லவ் பண்ணினு எதுக்கு வேஸ்ட்டா போர்துகுனு வெச்சுன்னு இருக்க ஒரு எட பண்லா பொறுமையா
எந்த எட
ஆ தனியா அதுக்குன்னு ஒரு எட உட்டுவச்சுக்கிறே இன்னா எடனா வா லைஃப்ல ஒரு எட உட்டு வச்சுக்கிறே பண்லா அதுக்கு ஒரு கால வர்ட்டு
ஓ
இன்னா ஆ
புரியல
வாய்சு வாய்சு பிரேக் ஆவுதுடா உன்து
லைஃப்ல ஃபஸ்ட்டு செட்டில் ஆவணுமான் கேட்ட மச்சி
செட்டிலாவற்து பெஸ்ட்டு டா வாழ்க்க ஃபஸ்ட்டு நம்ளுக் கரெக்ட் டாவணு கரெக்டா நம்மளுக்கு அமஞ்சாதா நம்பளு தேட்ணு அதெல்லா
கடி கரெக்ட்டால்லா அமையாதுடா மச்சி நம்பள அமைச்சுக்கணு அவள்தா
அப்பலா அம்ச்சுக்கிற வரைக்கு நம்
அலோ கேக்குதா இல்லையாடா ஹலோ ஹலோ டேய் ஹலோ ஹலோ கேக்குதாடா